ஐயோ ஏ கேக்குறீங்க நேத்து நைட்லருந்து கொஞ்ச ஸ்ட்ரகில் ஆயிட்ச்சு எனக்கு கொஞ்சம் செரி நாம வேற பேசுவோ அப்றம் நேத்து டியூஷன் பசங்களோட இங்க பயங்கர வெளையாட்டு செம்ம ஜாலியா போச்சு நேத்து டியூஷனு
அப்டியே டியூஷன் எடுக்குறீங்ளா
ஆமா ஆமா இங்க அதர் லாங்குவேஜ் பைய்யே ஒருத்த இருக்கா அவனுக்கு வந்து ஒன் டூ த்ரீ வந்து டீச் பண்ணணு தமிழ்ல
ஆ
சோ நானு ஒரு வாரமா ட்ரை பண்ணிட்ருக்கிறே நாம இப்போ இப்போ இப்போ இப்போன்னு கட்டசில நேத்துதா அவ முடிச்சா ஆக்சுலி அவ முடிச்சது க்கு மத்த ஸ்டூடஸ் எல்லாரு ஹேப்பி ஆயிட்டாங்க
ஏ
ஆமா ஒரே கைத்தட்டி கத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு டியூஷனே நேத்து
ஆஹ் சுபஸ்
நல்லா இருந்துது வெயில் வருதுடா லைட்டா
இங்கயு அப்டிதா இருக்கு நைட்ல்லா சம்ம மழை
உம்
ஒண்ணுமே தாக்கு புடிக்கல அதனாலதா இந்த கோல்டு வந்தது ஐஸ்கிரீம் வேற நைட்டு ஓ
சாப்ட்டதா போ செட் ஆவல கால்ல எந்திரிக்கவே முல்ல அப்டி இப்டின்னு எட்டு எட்டர மணிக்கு எந்திரிச்சோ எந்திரிச்சிட்டு பாலாத்தி குத்து ரிட்டன் வந்து மறுபடியு பெட்லே தூங்கியா
உம் எனக்கும் மழைல ஐஸ்கிரீம் சாப்ட ரொம்ப புடிக்குன்டா
நேத்து அந்த கூத்து தாங்க நடந்து எல்லாரு ஒட்டுக்க ஃபேமிலியா போய்ட்டு ஐஸ்கிரீம் பார்லே உக்காந்து ஐஸ்கிரீம் மழைலே நனசிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்டுட்டு ரிட்டர்ன் திருப்பி வீட்டுக்கு வன்டோ
உம் உம் எனக்கு அது புடிக்கும்ன்டா
அப்டிதாங்க நேத்தி நாங்க போனோ இந்த பாருங்க எப்டி படுத் துருக்கோனு முடில முச்சுட முடில
உம் வீட்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா ஐஸ்கிரீம் எல்லா பண்றதுக்கு
நான் வீட்ல என்னெல்லா ட்ரை பண்ணிருக்கேன்னா டிஃப்ரெண்டட் டிஃப்ரெண்டா வேற எதாது
சாப்பற மாறி ஸ்நாக்ஸ் மாறி சாண்ட்விஜ் மாறி அந்த மாறிதா ட்ரை பண்ணிருக்கே ஐஸ்கிரீம் கேக் இன்னு நா ட்ரை பண்ணது இல்ல உம் மத்ததெல்லா ட்ரை பண்ணிருக்க
ஆஹ் கிரீம வாங்கி நல்லா பீட் பண்ணிட்டு அந்த ஃபிளேவர் எஸ்சன்ஸ் இருக்கும்ல அத வந்து ஆமா நா வந்து ஸ்ட்ராபெரி போட்ட அதிகமா போட்டுடனாட்ருக் ஒரே மருந்து ஸ்மெல்லு கிரீமியா நல்லா இருந்தது ஐஸ்கிரீமு ஆமா அதுவே அதிகமாட்ருக்குது நல்ல கிரீமியா கன்சஸ் எல்லா கரெக்டா வந்தது ஆனா வாயில வைக்க முல்ல அந்த கிட்டக்கு கொண்டுட்டு போனாலே ஒரு ஸ்மெல்லு ஒரு ஒரே மருந்து ஸ்மெல்லு கடவுளே இனிமே நா இதை ட்ரையே பண்ணக்கூடாது
அப்பறோ தா வந்துட்டு கடைல போய் கேட்ட அந் இந்த பேக்கிங் இதெல்லா சேல் பண்ணுவாங்கல்ல அந்த கடைல போய் கேட்ட என்ன பண்ணனு அப்டின்னு அப்ப சொன்னாங்க அவுங்க அந்த நார்மல் ஃப்ளேவருக்கு பதில ஐஸ்கிரீமுக்குன்னே ஃப்ளேவர் இருக்கு அந்த ஃபிளேவர் ஆட் பண்ணிட்டு அந்த அப்டி கெட்டியா வே உறஞ்ச மாதிரியே கெடைக்குதுல்ல அதுக்கு வந்து ஏதோ ஸ்டிமுலேட்டர் இருக்கா
அஹ்
அதையு ஆட் பண்ணி பீட் பண்ணி ஃப்ரீசர்ல எட்டு மண் நேரோ செட் ஆக வச்சா அந்த ரியல் கிரீமா அது கெடைக்குமா அப்போ நம்ம சாப்பட்ற ஐஸ்கிரீம்ல லா எவ்ளோ ஆட் பண்றாங்க
ஆமா ஆமா
உம் இதுக்குதா வீட்லயே செய்யணுன்றது உம்
கோகனட் மில்க்கு நா அத பாத்து ரெடி பண்ணி வச்சிருக்கே ட்ரை பண்ணணு இனிமேதா மேங்கோ அந்த ஃப்யூரி எல்லா எடுத்து வேணும்னா நம்ம நட்ஸ் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கணு ரெண்டையு கிரைண்ட் பண் டு நட்ஸ் போட்டு ஃப்ரீசர்ல செட் பண்ண சொல்றாங்க
ஆ ஆ
நம்மளுக்கு ஆக்சுவலா கோகனட் மில்க் வந்து நல்லா கிரீமியா கெடைக்கும்ல
ஆமா ஆமா ஃபர்ஸ்ட்டு மில் எடுக்கலா
ஆ அது ஃபஸ்ட் மில்க் மட்டு தா வேற எதுவு கிடையாது அப்றோ இத இந்த ஃப்யூரி நா வேணும்னா ஃப்ளேவருக்கு நீங்க சொல்ற எசன்ஸ் போட்டுக்கலா இல்லன வேணா இதுவே மேங்கோ ஃப்யூரியே நல்லா கோக்கனட் உத்தவுமே நல்ல ஸ்மெல் கெடைக்கு கிரிமி ஆனதுக்கு அப்றோ அப்டின்னு சொன்னாங்க நா இன்னும் ட்ரை பண்ணல ஆனா நம்மளுக்கே அது தெரியும்ல நம்ம இத்தன வருஷமா சமைக்கிறோம்ல அந்த இது ஓகே அத ட்ரை பண்ணணுன்னு வெயிட் பண்ணட்டு இருக்கே
முடியு உங்கனால முடியு நீங்க சாதிக்க பிறந்தவங்க
ஏ இப்ப பாத்த இந்த மாரிதாங்க ஒரு ஆள க எதிர் பாத்துட்டு இருக்கே ஆனா நெக்ஸ்ட் நாலு மணி நேரோ ரோ அத ஃப்ரீசர்ல வஷ்டு மறுபடியு எடுத்து அத கிரைன் பண்ணி மறுபடியு செட் பண்ணி ஒரு நாலவர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில வெச்சிட்டு எடுக்கணுமா அப்தா இன்னு நல்லா க
பரவால்ல ஒரு விஷியோ நல்லா கிடைக்குனா அதுக்காக நா எத் எத்தன தரோ வேண்ணா கிரைண்ட்
இத ட்ரை பண்ணுங்க ஏங்க நீங்க ட்ரை பண்ணுங்க நீங்களு ட்ரை பண்ணுங்க
க மோ முடியும் டா ரெண்டு பேரு ட்ரை பண்றோ எப்போ இந்த சாட்டர்டே சண்டே ட்ரை பண்றோன்டா முடிக்கிறோ. எடுத்து அனுப்புறோ மாத்தி மாத்தி ஃபோட்டோ அனுப்புறோ இங்கப்பாரு நா முடிச்சே நா முடிச்சே அப்டின்னு
ஆ
அப்புறமா குடும்பத்தோட ஒக்காந்து டேஸ்ட் பண்றோ
கண்டிப்பா டேஸ்ட் பண்றோ சண்டே ஃபோட்டோ போட்றோ
ஆமா நம்பள பாத்து ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி எல்லாமே பயப்படணு ஐயையோ இவங்க வந்துட்டாங்க ரெண்டு பேரு பிஸ்னஸ்ல குதிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்டின்னு ஆ எ எல்லா இண்டஸ்ட்ரியு இல்லைங்க வேண்டாங்கன்னு கதறணு அந்த அளவுக்கு இருக்கணு நம்மலுது
அப்பியா இருக்குமா
ருக்குண்டா நீங்கவேன்னா பாருங்க
பயமா இருக்கே நீங்க சொல்ற அழக பாத்தா நம்ம தம்மா துண்டு இல்ல இல்ல இல்லடா நம்ம தம்மா துண்டு பவ் பவுல்ல செய்ய போறோ நீங்க அங்க ஃபேக்டரி வெக்கிற அளவுக்கு போயிட்டிகளேன்ன
ஆமா எந்த ஒரு விஷயத் த செஞ்சாலு அதோட இலக்கு வந்து பெருசா இருக்கணும்டா
ஓ அப்டி சொல்ல வரீங்களா
க்க பெருசா வெயுங்கடா சுருக்காதீங்க
ம் வச்சிருவோ
பெருசா வைங்க நா இன்னைக் கி வந்து கிச்சன்ல ஒரு சின்ன கப்ல ஐஸ்கிரீம் செய்றே அப்றோ நாளைக்கி எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நா ஒரு பத்து கப்ல செய்ய போறே அதுக்கப்புறோ எங்க வீ
இப்ப பாத்தீங்களா எல்லா ஃபங்க்ஷன்லயுமே அது ஒரு சைடிஷ் மாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மொதெல்லா எப்பியாதுதா போவே இப்பல்லா அதுக்குன்னு ஸ்டால் போட்டு வச்சுடுறாங்க பீடாக்கு தனியா ஸ்டாலு
ஆமாடா அது அந்த டெசர்ட்டு அப்டின்னு அவங்க மீன் பண்றாங்க முதல்லல்லா நமக்கு டெசர்ட்டுக்கு என்ன இருந்தது பாயாசொதா இருந்தது எலையில ஒரு ஸ்வீட் இருக்கு ஒரு பாயாசம் இருக்கு டெசர்ட்டொடது வந்து முடிஞ்சு போச்சுன்னு இருக்கு இப்போ வந்து மேரேஜஸ்ல அந்த ஆடம்பரத்துக்காக ம்
இதா மீல்ஸ்ல இப்ப லாஸ்ட் டைம் கூட ஒரு ஃங்க்ஷன் போயிருந்தப்போ அல்வா செஞ்சிருந்திருக்காங்க அடுத்து வந்து இந்த என்ன சொல்றது ஒயிட் கலர்ல இருக்குமே ஆஹா டக்குனு அத கேட்டா ஆடா சையா காஜு கத்திலியா அது அப்டின்னு தா நெனைக்கிற அது ஆனா சம்திங் அது என்னன்னு எனக்கு தெரில அது ஒரு பவுல்ல கொடுத்தாங்க நெக்ஸ்ட் வந்து
இந்த நம்ம குலோப் ஜாம்லா செஞ்சுட்டு ஃப்ரை பண்ணாமலே இருக்கு பாத்தீங்கள ஒரு மாரி ஜூஸ் சியா
அ இது அ ரசகுல்லா
அது ரசகுலா இல்லடா நா தா அந்த அப்டி டேஸ்ட்டே கெடையாது அது வந்து பால்கோவா வா அ ரோஸ்ட் ப நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு மில்க் ஷேக்குள்ள போட்டா எப்டி இருக்கு டேஸ்ட்டு
ஓ ரப்டி மாறியா ரப்டி மாறி நீங்க சொல்றீங்க
அப்டியா அது தெர்ல நா சாப்ட்டதில்ல அதா ஃபஸ்ட் டைம் இத்தன வெரைட்டிஸ் ஸ்வீட் ஸ் மட்டுமே வச்சிருந்தாங்கங்க பத்தாததுக்கு எளநீ பாயாச வேறங்க
பரவால் அதுதா நா சொல்றேன் னே இப்ப வந்து ஆ ரெண்டு விஷியொ இதுல நடக் குது ஒன்னு நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இன்னொன்னு இதையெல்லா சாப் புடாதவங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து டேஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு
முடியலங்க நல்லா சாப்ட்டேங்க ஆனா சாப்ட்டுட்டு வந்து என்னால இங்க இருங்க பாம்பு முதலைய முழுங்குன சொல்வாங்களல்ல அது என்னமோ சொல்வாங்கல்ல அந்த மாரி க டந்திங்க உருண்டு உருண்டு ஐயோ முடியலவ நல்லா இருந்ததுன் சாப்ட்டே அப்புறோ மாரி வெள்ள பணியாரொ செட்டிநாடு வெள்ள பணியாரோனு சொல்லுவாங்களே அதுவு கார சட்னி பக்கா டேஸ்ட்டு அதுவு சாப்ட்டு அடுத்து பூரி சாப்ட்டு பொங்கல் சாப்ட்டு இட்லி சாப்ட்டு முடிஞ்சு மத்தியானமா சாப்பிட கூப்ட்டாங்க நா வரலடாச்
நீங்க சொன்ன மாரி நானு ஒரு வெட்டிங்ல சாப்ட்டே எங்க எங்க டோக்ட்ரு ரோட பையனோட வெட்டிங்
ஒரே நிமிஷோ ம் சொல்லுங்க சிஸ்டர்
நீங்க சொன்ன மாரியே நானு இப்டி ரசிச்சு ருசிச்சு ரொம்ப நாள்கு அப் புறோ ஒண்ணு சாப்ட்டேனா அது எங்க டாக்டர் பையனோட வெட்டிங் ரொம்ப டேஸ்ட்டா இருந்ததுரா பட் என்ன தெரியுமா அங்க ஒருத்தங்கள நா புடிச் திட்டிட்டு வந் தே சாப்ட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கொழந்த அவ் அவங்களுக்கு முந்தின இரு க்குறவங்க சாப்ட்டு முடிச்சுட்டாங்கன்னு அவ எல எடுத்துட்டு அந்த பேப்பர மடிச்சிட்டு வந்துட்டா இவ வெயிட் பண்றத பாத்து அந்த பைய வேக வேகமா சாப்புட்றா அப்டி இருக்க கூடாதுல்ல நீ ஒரு எல போட்டு அத்தன ஃபுட்டையு நீ பரிமாற்றே அத சாப்புட்ணுல்ல தேவயில்லாம குப்பையில போடுறதுக்கு நீ பரிமாறவே வேண்டாமே எனக்கு பயங்கரமா கோவோ வந்துச்சு அப்புறோ அந்த கேட்ரிங் காரன கூப்ட்டு சத்த போட்டுட்டு வந்தே நீ எதுக்கு சமைக்கிற அடுத்தவுங்க சாப்புறதுக்கு தா சமைக்கிற நீ சமச் சாப்புறதுக்கு கூட டைம் தர மாட்டியா எலையில மடிச்சு நீ தூர போடுறதுல என்ன இருக்கு மொதல்ல ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணு ஆ மொதல்ல ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண் ன்னு வந்தவங்க மொதல்ல திருப்தியா சாப்ட்டு போனாங்களானு கவனி அப்டின்னு புடிச்சு ஒரு மாரி சத் த அப்பறோ மாமா தா சொன்னாரு ம் இல்ல ரொம்ப நீ சத்தம் போட்டு அப்றோ வேண்டா இது நம்ம டாக்ரோடது
ம் இல்ல அவுங்க ஒரு அப்டி கெடையாது சிஸ்டர் அப்றோ இவுங்களுக்கு நடந்தது வேற யாருக்காருந்தா நம்மள பங்க்ஷன்
ஆ அதுதா நானு சொன்னே மாமா கிட்ட இப்ப நமக்கு செரி அ இத்தனைக்கு அவன் வந்து எனக்கு தெருஞ்ச பையே ம் அவெ அத்த எ அப்பதா கேட்டு டா அத்த எனக்கு பரோட்டா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்கத்தேன்னு நானூ அப்பதா சொல்லி வாங்கி குடுக்குறே அந்த பொண்ணு வந்து வச்சுட்டு போகுது இவுங்க எலைய எடுக்குறதுக்கு வராங்க வாங்குனதையாது அந்த கொழந்த சாப் சாப்டணுமா இல்லையா எனக்கு பயங்கரமா கோவோ வந்துடுச்சு
ம்
அப்றோ செரி செரிங்க செரிங்க அப்டின்னானுங்க செரி போ இனிமேல் இந்த தப்பு ப்பு நடக்காம பாத்துக்க நீ சமைக்கிறது அவுங்க காசு குடுக்குறது எல்லாமே வரவுங்க திருப்தியா சாப்ட்டு எந்திரிக்கிறதுக்கு தா நீ வந்து ஷோ பண்ண மாதிரி எலையில எல்லாத்தையு பரிமாறிட்டு தின்னாங்களோ திங்களையோனு தூக்கி போட்றது கெடையாது
ம்
எலைய பாரு சா டாங்களானு கேளு எப்டியு உனக்கு இந்த ந்த கிழிச்சு தா நீ எடுக்க போற கிளிச்சு எடுத்து அடுத்த எலைய ய போடே அப்டின்னு எல்லாத்தையு சொல்ட் வந்தே நா இந்த மாமாதா சொல்லுவாரு எங்க பாத்தாலு இந்த காந்தி பேத் தி மாரி அநியாயத்த கண்டு பொங்கிக்கிட்டே இருக்காதடின்னு என்னய சத்தோ போடுவாரு
இல்லங்க என்னையுமே அப்டிதாங்க சொல்லுவாரு நானுமே எதாவது எங்க கண்ணுல தப்புன்னு படுதுனா ஆள் யாருனுல்லா பாக்க மாட்டே
ம் அது நம்மனால இருக்க முடியுறது
ஆ நம்மளு எவ்ளோதோ கண்ட்ரோல் பண்ற சிஸ்டர் ஆனா அதெல்லா முடிய மாட்டேங்குது அதே
மத்தவுங்க வந்து ஒன்னைய தப்
சிஸ்டர் வா ஒரு நிம்ஷோ இருங்க உங்களுக்கு நா திரும்ப கால் பண்றே
ஓகேடா ஓகேடா
ஆ